இருக்கு என் ஃ பேஸ்புக் அந்த மாரி நெறைய ட்விட்டர இப்ப ஏகச்சக்கமா இந்த எக்ஸ்தலம் அப்டின்னு நெறைய வந்ததுல இருந்து என்ன ஆகுதுனா புது புது இதுக் கு பயனாளர்கள் வந்து அத போய்ட்தா இருக்காங்க புது புது கணக்குகளு வந்து தொடங்கிட்டு தா இருக் நெனைக்கிறே ஏன்னா ஒருத்தருக்கு ரெண்டு மூணு அப்டின்னு அவுங்களோடைய நேரொ வந்து பாத்தா எல்லாருடைய நேரமு படிக்கிறதுல இருக்கோ இல்லையோ இல்ல வேல பாக்கறதுல இருக்கோ இல்லையோ ஆ ஒடனே என்ன பண்ண சொல்லுதுன்னா நம்ம ம் டக்குனு இந்த செயலிய எல்லா எடுத்து பாக் க்க சொல்லுது ஒரு மெசேஜே வரலனால என்ன பண்ண சொல்லுதுன்னா நம்மளுடைய மனசு போய் உள்ள போய் பாரு அதுல என்ன இருக்குன் பாரு அப்டின்னு நம்ள ஒரு அடிமைத்தனம் படுத்தி வச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு செயலிகள் இந்த சோஷியல் மீடியாக்கள் இன்னு வந்து அதுல நம்ம பாக்க பாக்க தெரியாத விஷயங்கல நல்ல விஷயங்கல கத்துக்கறது சரி அப்டின்னு ஏத்துக்கலா ஆனா சில கெட்ட விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் வந்து இப்போ ஆ எப்டிலா வந்து திருட்டுத்தனம் பண்றது அப்டின்ட்டு ஏதாவ் ஒரு இதுல சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அத நம்ம செஞ்சுப் பாத்தா என்ன அப்டின்ட்டு நம்ம மூளைக்கு எதாவ்து தெரியாத ஒரு விஷயத்த நம்ம டக்குன் பாக்கும் போது அது நம்ம மனசுக்கு குள்ள என்னா பண்ணதுன்னா இந்த மாதிரி பண்ணா என்ன பண்ண கூடாதா அப்டின்னு ஒரு கேள்வி நா அது மாதிரி பண்லா அவுங்க பண்ணிருக்காங்க இவுங்க பண்ணிருக்காங்க அப்டின்னு நம்மள இந்த சோஷியல் மீடியா என்ன பண்ணுதுன்னா ஒரு கெட்டா அ கெட்ட வழியான பாதைக்கு தா கொண்டு போகுது இல்லையா
ரொம்ப சரியா சொன்னீங்க அ ஏன்னா நமக்கு இந்த சமூக ஊடகம் அப்டின் பாத்தீங்கன்னா இப்பதைக்கு வந்து நறையா அ சின்ன பிள்ளைங்கள்ளா வந்து உபயோகப்படுத்த ஆரம்ச்சுட்டாங்க அவுங்க என்னா பண்றாங்கன்னா அந்த வர்ற காணொலிய வந்து பாத்துட்டு பாத்துட் ட்டு அது மாதிரி நம்ம இருக்கணூ அவுங்க எப்டிலா இருக்காங்க ஏன்னா அவுங்களுக்கு வந்து தெரியாதுதில்லையா அ இந்த சமூக ஊடகத்துல வர எல்லாமே உண்ம கெடையாது அப்டின்றது அவுங்களுக்கு கு ரொம்ப தெரியாது அப்ப அவுங்களுக்கு என்ன தெரியுன்னா அதுல இருக்கறது தா உண்மப் போல அப்டின் நெனச்சிட்டு வந்து கேப்பாங்க அப்பதா நம்ம வந்து அவுங்களுக்கு செல நேரொ வந்து நமக்கு வழிமுறை சொல்லணு அதுல வர எல்லாமே உண்ம கெடையாது அவுங்க வந்து இங்க சில அந்த லைக்கு அதுக்கு வந்து காசு இருக்கூ சோ அதனால அந்த பணத்துக் க்காக அவுங்க அப்டி பண்றாங்க அப்டின்னு நம்ம வந்து அது சொல்ற ஒரு எடத்துல இருக்கோ ஒரு சில நேரொ வந்து ஒரு நல்ல பணத்துக்காக சில பேர் பண்ண மாட்டாங்க அவங்களுடைய திறமை வந்து கொஞ்சொ தெரியணு வெளிப்படையா வந்து பாக்கணு அப்டின்னு கொஞ்சோ நெனைப்பாங்க அப்டிப்பட்ட ஆளுங்க வந்து நம்ம வந்து பாக்கலா அந்த அவுங்க வந்து நம்ம பாக்கையிலே தெரியு இவுங்க சொல்ற விஷயம் வந்து இந்த சமூக ஊடகத்துல இவுங்க சொல்ற இந்த செய்தி வந்து உண்மதா அவுங்க அனுபவிச்சுதா சொல்றாங்க இவுங்க காசுக்காக பண்ணலன்றது நமக்கே வந்து உணர்ற தன்ம இருக்கூ அந் அந்த மாரி இருக்கும் போது நம்ம அத பாத்தோனா ஒரு சில நேரங்கள்ல நமக்கு அது உதவியா இருக்கூ அந்தந்த அதனால நம்ம அந்த சமூக ஊடகத்துல நம்ம பாக்குற எல்லாமே வந்து சரியாருக்கூ அது சரியாதா அ எல்லா விஷயமு சொல்றாங்க அப்டின்றது நம்ம நம்ப கூடாது நாலா வந்து பாத்தீங்கன்னா சமூக ஊடகத்துல கணக்கு என்னதா வச்சிருந்தாலு அ வர்ற எல்லாமே உண்மன்னு நம்ம எடுத்துக்காம ஒரு பொழுதுப்போக்கா கூட நம்ம செல நேரங்கள்ல அத எடுத்துட்டு போகலா அந்த நகைச்சுவை கலந்து செல காணொலி எல்லாம் போடையில நமக்கு வந்து ஒரு பாக்கையில கொஞ்சொ நல்லாருக்கூ அந்த மாதிரி வேணுமா நம்ம பாத்துட்டு அது ஒரு பொழுதுப்போக்கா எடுத்துட்டு போகையில அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது அத நம்ம வந்து வாழ்க்கைக்குள்ள வந்து ஒரு பெரிய ஒரு இதா கொண்டு வரைலதா நமக்கு அந்த எடத்துல தீங்கு மாரி இருக்கும் நா நெனைக்கிறே
ஆமா அது உண்மதா ஏனா நெறைய பேரு வ அது வந்து பாத்து பண்ணீர் பாங்க அந்த மாதிரி எனக்கு அந்த அனுபவம் இருக்கு என்னன்னா அந்த இது அ நெறைய அந்த இது சொல்லுவாங்கல்லியா அந்த டிப்ஸு சொல்றன் சொல்லுவாங்க இந்த முடி வளர மத் த இத ம மத்த அ இது மாதிரியான உடம்புக்கு அந்த மாதிரி ஒரு அழகு சாதனோ இதுக்கெல்லா வந்து சொல்லுவாங்க அந்த டிப்ஸுல நாங்க என்ன பண்ணுவோனா சாப்பாட்டு விஷ்ய த்துலதா ஆ அதுல என்ன சொல்லீர்ந்தாங்கனா ஒடம்புக்கு நல்லது அதே மாதிரி வந்து நம்மளுக்கு என்ன ஒரு மருத்துவத்துல நம்ம வயிறுக்கு வந்து நல்லது அப் டின் வந்து சொல்லீர்ந்தாங்க இன்னோர் பக்கோ வந்து இந்த மு முடிக்கெல்லா நல்லது அப்டின்ட்டு அ நெறைய ஒரு இது சொல்லீர்ந்தாங்க அந்த மருந்து இதுன் சொல்லுவாங்கன் நெனைக்கிறே அதோடைய இது பேரு ஆ அது மாதிரி அந்த மருந்து அந்த கொழம்பு அ எதோ ஒரு சொல்லீ ருந்தாங்க ஆனா அந்த மருந்து கொழம்பு கெடையாது அது அது ஒரு வைத்திய ல் ன்றதுனால அத பேர் சொல்லி சொன்னாங்க அத சொன்னப்ப அத பண்ணி நாங்க வந்து சாப்பட்றோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல எல்லாமே அது காரோ அ நெறைய அந்த மிளகு மத்த எல்லா விஷ்ய முமே நெறைய காரம் அ இருக்கக்கூடிய ஒரு உணவு அது நாங்க எடுத்துக்கம்மோது இது வந்து அவுங்க அதாவ்து கலர பாத்த உடனே என்ன ஆகுன்னா சில பேருக்கு வைத்தியம் சொன்ன உடனே ஓ நல்லதா இருக்கு பாக்கவு நல்லாருக்கு சாப்ட்டு பாக்கறவ்ங்க அ சாப்ட்டு பாக்கலாமே அப்டினு அத் நம்மளுக்கு தோணு நம்ம வந்து சாப்பட்லான்னு அப்டின்ட்டு பண்ணுவோ ஆனா வந்து அவுங்க அதிகமா காரம் போட்ரு ப்பாங்க அத விட நம்ம கம்மியா தா வந்து போட்ருப்போ அன்னிக்கி போட்டதுக்கப்பறமா நாங்க சாப்ட்டதுக்கப்பறோ ஒரு சில இதெல்லா அந்த பக்க விளைவு அது சாப்பாட்லர்ந்து நம்ம வீட்ல பண்றதுல வராது கொஞ்சோ காரோ கம்மி பண்றது இந்த மாதிரி ஏத்தம் அது யார் யார் சாப்பட்ணு சாப்டக் கூடாது அப்டின் வந்து சொல்லீர்க்கலா ஏனா சில பேருக்கு இந்த வயிற்று புண்ணு இருக்கவுங்க அத கண்டிப்பா சாப்ட்டா என்ன ஆகுன்னா அந்த வய்த்து எரிச்சல் அப்டிங்கற து வரு ஏனா அது காரம் பயங்கரமா இருக்கற்துனால இந்த வய்த்து புண்ட்ட போய் பட மோது பயங்கரமா எரியு அத வந்து யா அத ஒரு முறையா சொல்லாம இந்த மாரி அறகொறையா வந்து நம்மளுக்கு சொல்லும்மோது ஆ அது என்ன ஆகுதுன்னா பக்க விளைவுகள் நமக் கு தா வருது அத சாப்ட்டு பாத்த பிறகு எனக்கு எங்ளுக்கு என்னனே கண்டுபுடிக்க முடில ஒரு இதுக்கு மேல ஏ இன்னிக்கி இந்த மாதிரி இருக்கு அத நாங்க யோசிக்கவே இல்ல அதுக்கப்பறந்தா தெரியிது ஓ இது நம்ம சாப்ட்டு காரம் அதுல அதிகோ இது இருந்திருக்கும்போல ஏனா மிளகு அப்டி அதா என் னென்னமோ சேக்கறோ நம்ம அப்டிங்கம்மோது அது காரம் பயங்கரமா இருக்கற்து ஆனா நம்ம சாப்டும்மோது தெரியாது அது சாப்ட்டதுக்கப்பறோ அந்த வய்த்து புண்ணுலா இருக்கவுங்களுக் வந்து அது உணர முடியும் போல அந்த மாதிரி ஒரு அனுபவம் இல்லாத ஒரு எல்லாத்தையு வந்து இன்னு எல்லாத்தையு சொல்றோன்ற பேர்ல சொல்றாங்க ஆனா அது அனுபவம் பட்டு சொல்ல சொன்னா இன்னு நல்லாருந்திருக் கு அப்டிங்கிற மாதிரி இத பாத்து நம்மளுக்குதா நம்மளுக்கு கெடுதல் ஆகுது இல்லியா
ஆமா ஏனா அ நமக்குன்றப்போ ப பெரியவங்கன்னா அவுங்க கூட செல நேரோ அ அதுல சொல்றதெல்லா உண்மைன்னு நெனைச்சு வீட்டுல வந்து அத செஞ்சு பாக்குறாங்க சம ச்சி அத சாப்ட்டு பாக்குறாங்க அந்த மருத்துவத்த வந்து அ செயல்படுத்துறாங்க அ ஏன்னா அ சின்ன கொழந்தைங்க இதேத அத பின்பற்றுனாங்கன்னா என்ன ஆகு விளைவு வந்து பெருசா இருக்கு ஏன்னா நம்ம செய்தில கூட பாத்திருக்கோ இந்த ஒரு அ கல்லூரி படிக்கற மாணவியே வந்து இன்னா பண்ணிரு க்காங்கன்னா அ ஒடம்பு இலக்கிறதுக்கு வந்து ஏதோ இந்த மாரி மருத்துவத்த சித் த்த மருத்துவத்த கையாளுங்கன்னு சொல்லுட்டு ஏதோ படிகார போன்ற பொருள வந்து சொல்றாங்க ஆனா அவுங்க வந்து நீங்க சொன்ன மாரி ஒரு ஏனோ தானோ அரை அரைகுறையா சொல்லிட்றாங்க இவுங்க அந்த பொண்ணு வந்து அத வந்து அ எந்த அளவு எடுக்கணு எதுக் எந்த அளவு எடுக்க கூடாதுன்ற ஒரு இதே தெரியாம கொஞ்சோ அளவுக்கு அதிகமா எடுத்தனால கடைசில வந்து இறப்புல கொண்டு போய் முடிஞ்சிருச்சு அந்த பொண்ணோடையது இத்தனைக்கு அது கல்லூரி படிக்கற ஒரு மாணவி படித்த ஒரு மாணவி அப்டிங்க போது அவுங்களுக்கே அந்த பகுத்து ஆராய் யிற அந்த தன்மை இல்லாத போது இனி வரப்போற தலைமுறை சின்னவங்க எல்லாருமே வந்து வர்றதுெல்லா உண்ம அப்டின்னு நம்பிட்டாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய சிக்கல்ல போய் முடிஞ்சிரு அப்ப என்ன ஆகு செய்யணும்னா இதுக்குன்னே ஒரு அ என்ன சொல்லலா ஒரு விழிப்புணர்வு ஏற் படுத்தலாம் அதாவ்து சமூக ஊடகங்கள் வந்து எப்டி பயன்படுத்தலா எந்த மாரிலா வந்து சின்ன பிள்ளைங்கள்ல்லா பயன்படுத்த கூடாது அதுல வர்றதெல்லா எந்த அளவுக்கு நம்பலா அப்டின்ற ஒரு இத விழிப்புணர்வல்லா ஏற்படுத்தணு அ அந்த மாரி ஏற்படுத்தி அந்த சமூக ஊட செயலிய நம்ம வந்து அனுமதிக்கலா அந்த மாரி ஒரு சின்ன சின்ன முன்னெடுப்புகள் செஞ்சாங்கன்னா அ கொஞ்ச வந்து இந்த மாரி ஒரு சம்பவங்கள் இப்ப இது ஒரு ஒரு ஒரு சம்பவோ மட்டு இல்லாம நம்ம வாழ்க்கைல நடக்கற நறைய சம்பவங்கள் வந்து அ போலியானதா கவோ அ உண்ம இல்லாம போலியானதா அப்டிலா காமிக்கைல அது வந்து என்ன ஆயிடுதுன்னா ம மக்கள் வந்து இது தா உண்ம அப்டின்னு நம்பறாங்க அ நம்பிட்டு உண்மையான வாழ்க்கைய வந்து நறைய பேர் தொலைச்சுவங்க இருக்காங்க அப்டிங்கு போது அந்த சமூக ஊடகத்த வந்து எந் தளவுக்கு நம்ம பயன்படுத்தணும் பயன்படுத்த கூடாது அப்டின்றது வந்து ஒரு வரைமுறையோட இருக்க வந்து கத்துக்கணு இல்லன்னா அதுக்கான ஒரு முன்னெடுப்ப வந்து அரசாங்க செஞ்சாங்கன்னா நறைய அந்த இழப் பு பண இழப்பு உயிர் இழப்பு இந்த சமூக ஊடகத்தால வர என்னென்ன இழப்போ அதெல்லா வந்து கொஞ்ச நம்ம அதுல இருந்து மீண்ட அ நல்வழிக்கு வரலான்ரது வந்து ஒரு நல்ல விஷ்யமாருக் கோ ஏன்னா நெறைய பேர் வந்து அதுக்குதா பயப்பர்றாங்க அந்த கணக்குகள்ல்லா உருவாக்கறது இதுக்கல்லா வந்து நம்மளு இதுவு அடிமையாயிருவோமோ அந்த பாக்குறதுக்கா னொலில சொல்றதெல்லா நம்பிட்டு அதே உக்காந்து பாப்போமா அப்பல்லா இன்னு நெறைய பேர் இருக்காங்க இல்லையா
ஆமா நீங்க சொல்றது உண்ம இந்த பெரியவங்களுக்கு தா வந்து முக்கியமா நெறைய விஷ்யங்கள் இந்த பகிர படு இத இது பண்ணா நல்லது அது பண்ணா நல்லது இந்த மாதிரி ஒரு இத்தன பேருக்கு இது பண்ணுங்க அதாவ்து அனுப்புங்க அப்டிங்கற விஷயத்தெல்லா வந்து நம்ம நம்ப மாட்டோ ஏன்னா நம்ம நம்போ ஒரு சில பேருக்கு என்ன ஆகுன்னா ஒரு அந்த சென்டிமென்ண்டலா வந்து அந்த தாக்குற ஒரு விஷ்யோ இருக்கு இல்லையா அந்த மாதிரி வந்து செய்யுறாங்க இது ஏ பண்றாங்கன் புரியல அந்த அவுங்க சம்பாதிக்கணும் இன்றதுக்காக நம்ம ஒரு வேள நம்ம மன நெலமையே ஒரு கட்ட ட்டத்துக்கு மேல ஏ நம்ம நானே பாத்தாலு ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம மன நெலைமை வந்து மாறிடு அய்யய்யோ இது நம்ம இத பாக்காததுன்னா நம் அப்டி தோண ஆரமிச்சிரு நமக்குள்ள அந்த நெகட்டிவ் என்னன்னா நம்மள திணிக்கற மாதிரி ஒரு இது நம்மளுக்கு அத நம்ம அமைதியா போயிட்டிருக்கோ எத பத்தியு யோசிக்காம போவோ நம்ம ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டு தா அத பயன்படுத் துறோமோ தவர மத்த எதுக்காக்வு இல்ல அப்டி போகுமோது இந்த மாதிரில்லா பாக்குமோது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா மனசு கஷ்டோ வந்துருதாங்க போன ஒடனே ஏ இந்த மாதிரி ஒரு இது போட்டுருக்கும்போது இதா நீங்க பகிரணு இல்லன்னா வந்து உங்களுக்கு தவறா இந்த மாதிரி நடக்கு அப்டின்னு நம்ம அத பாக்கும்போது ஏனா நம்ம காதுர கேட்டாலே இப்டி அபசகுனமா சொல்றன்னு நம்ம வீட்ல திட்டுவாங்க ஆனா இதெல்லா பாக் க்கும் போது என்னடா இதும் பாத்துட்டு பாக்காத போனா அப்டி செரி நறைய பேரு இது மாதிரிதா பண்ணிருக்காங்க அது ஒரு அவங்க சம்பாதிக்கணு அப்டிங்கிற ஒரு விஷயத் த்துக்காக இது மாதிரி பண்ணும்போது அவுங்களுடைய மன நெலைமையே அங்க வந்துட்டா மாறிடுது அதுபோ இது அது போக அந்த இன்ஸ்டாக்ராம்ல தா ரொம்ப முக்கியமான் வந்து பாத்தா நம்ம பேசுறது எல்லாத்தையு வந்து நம்ம இப்ப ஒரு ப ஒன்னு தேட்ரோ இப்ப ஒரு செயலியில போய் நம்ம தேட்ரோ எதோ வாங்குற ஒரு இதுலன் வந்து பாத்தா அது எங்க போனாலு இருக்கு அத பத்தி நம்ம தேட்னத அதுக்கு எல்லாத்துக்கு அந்த டேட்டா வந்து என்ன ஆகுதுன்னா கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க இப்ப இது இங்கேன்னு இல்ல அந்த செயலியில எல்ல எந்த செயலிய நம்ம பயன்படுத்துறோமோ அந்த செயலில எல்லா நம்ம இத பத்தி பேசனது முன்னாடி வந்து நிக்குது என்னடான் பாத்தாக்கா நம்மள அந்த அளவுக்கு நம்ளுக்கு வந்து அந்த ஒட்டு கேக்குற அந்த இதூ செயலியில இப்ப நெறைய இருக்குன் நெனைக்கிறே
ஆ ரொம்ப சரியா சொன்னீங்க ஏன்னா இப்ப கடந்த காலங்கள்ல வந்து அதிகமாவே அது இருக்குது ஆம் ய எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆதும் ஆறு மாத காலங்கள்ல வந்து இந்த சமூக ஊடகங்கள்ல அந்த விளம்பரோ வந்து வர்றது வந்து அதிகமாதா ஆயிருக்கு ஏன்னா நானு பாத்திருக்கே ஆவ் ந நம்ம தேட்றது மட்டு இல்லாம ஒரு சில சமயம் அ இங்க வெளியில நம்ம ஆட்களோட பேசுறத கூட சில நேரமா அது சம்பந்தமா வந்து காணொலிகள்லா வருது அது பாக்கையில ரொம்ப வியப்பாருக்கு ஒரு பக்கம் பயமாவு இருக்கு இது ஏ இப்பதானே இத பத்தி நம்ம பேசணு இந்த பாடல பத்தி பேசணு இத பத்தி பேசணு அதுக்குள்ள இத பத்தி காணொளி வந்து வருதே அப்டின்ற அளவுக்கு வந்து என்னா ஆயிடுதுன்னா இந்த தொழில்நுட்பம் அதிகமாயி அந்த சமூக ஊடகத்துல புகுந்து நம்மள வந்து ஒரு கிருமி மாரி கொண்ணுக்குட் ட்ருக்குது நம்மளுக்கு வந்து தேவையில்லாதத வந்து குடுக்குது நம்மளுக்கு எது தேவன் அது த தெரிஞ்சு குடுக்குற மானிக்கு நமக்கு அ செய்யல நம்மளுடைய இயல்பான அந்த தன்மையே வந்து மாறிருது அ அதனால நெறைய பேரும கூட பாக்குரோ இப்பல்லா வந்து மாத்திக்கிறாங்க ஃபோன் நாங்க வந்து ஃபோன் வந்து பட்டன் ஃபோன் வச்சிக்குறோ அப்டின்ற அளவுக்கு அ ரொம்ப ஒரு ஆ அச்சுறுத்தல் கொண்டு வர அளவுக்கு வந்து இந்த சமூக ஊடகங்க அ நெறைய வந்து இந்த யூடியூப் இதெல்லா நெறைய வந்துருச்சு இல்லையா
ஆமா கண்டிப்பா ஏன்னா நெறைய விஷயங்கள் அந்த மாரி ஒன்னு ஒன்னு மாறிட்டு இருக்கு நம்மள மாத்திக்கிறதுக்கு அதுல இருந்து மீள்றதுக்கு நெறைய பேரு முயற்சி எடுத்துட்டுதா இருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி அ நெறைய விஷயங்கள் வந்து இந்த சமூக ஊடகங்கள்ல பயன்படுத்துறதுனால என்னென்ன பின் விளைவுகள் என்னென்ன ப க்க விளைவுகள் ஏற்படுதுன்னு சொன்னீங்க நெறைய விஷயங்கள் உங்க கூட பேசினதுல மகிழ்